சிஸ்டர் ஹலோ
அக்கா கேக்குதுங்ளா கா
ஆ கேக்குதுப்பா
என்ன பண்றீங்க நா நல்லார்க்கே
ஆ நா ஒண்ணு பண்லே ஆ நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்கக்கா
ஆ நா ஒண்ணு பண்ணல ம் சாப்டாச்சுப்பா
ஆ செரிங்கக்கா நானு சாப்டே அக்கா டீ போட்லான் இருந்தே
ஆ
என்ன சமையல் இன்னைக்கி
இன்னிக்கி மீன் கொழம்பு மீன் வருவல்
ஓ சூப்பர் சூப்பர்
அங்க
இங்க உருண்ட குழம்பு பருப்பு உருண்ட குழம்பு
ஓ
ம் வெண்டைக்கா வருவல்
ம் சரி சரி என்ன பண்றீங்க
ஒன்னு பண்ணல இப்பதா வந்து வேலையலா முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்க
ம் அப்புறகா
நீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒர்க்லா முடிஞ்சிர்ச்சா
ஆ முடிஞ்சிருச்சுகா இங்க டெய்லரிங் கிளாஸ் போவே உங்ளுக்கு டெய்லரிங்லா பத்தி தெரியுமாக்கா
ஆ தெரியும்ப்பா ம் டைலரிங் கிளாஸ் ஆ கிளாஸ் போயிருக்கே
ஓ ப்ளவுஸ்லா ஸ்டிச் பண்ணுவீங்ளா அப்போ
ஆ பிளவுஸு சுடிதார் ரெண்டுத்துக்கு கிளாஸ் போயிருந்தே ஆனா மவுசு வந்து ரொம்ப ஸ்டிச் பண்ணது இல்ல சுடிதார் வந்து ஒரு தேர்டி தேடி ஃபை பிப்டி கிட்டத்தட்ட தச்சிருக்கே
சுப்பர்த்தா நா வந்து பிளவுஸ்ல தா இன்ட்ரெஸ்டா இருக்க மாரி இருக்குணு ஏனா நறிய பேர் வந் து சுடிதாரின்றது வந்து கொஞ்ச பேரு தா தேய்ப்பாங்கல்லக்கா
ஆமா
அதுக்காக வேண்டியே நம்ம வந்து ப்ளவுஸ் கத் து கிட்டோனா ப்ளவ்ஸ் தா நெறைய பேர் குடுக்குறாங்க அ அதனால அதுல கொஞ்சோ இன்ட்ரெஸ்டா இருந்து நம்ம அத கத்துக்குணு அப்டின்னு ஒரு ஆச
கத்துக்கிட்டீங்களா க்ளஸ் போறீங்களா
கத்துக்கிட்டே இருக்க அக்கா
அ அ அ
ஆனா ரெண்டு மூணு பேருக்கு தெச்சுல்லா குடுத்துருக்க
ஓ ஓகே ஓகே
தெப்பே நா அ தச்சுலா குடுக்குற
ஓ சூப்பர் தச்சி கரெக்டா இருக்கா கரெக்ட்டா இருக்கா ஓகே ஓகே நானு ஸ்டிச் பண்ண எனக்கு பண்ணும் போது கரெக்டா இருந்துச்சு எ மாமியாருக்கு ப்ளவுஸ் தைக்கு போது அது சரியாவே தைக்கல
அம் மாமியாருக்கு மட்டு தா தச்சீங்களா இல்ல வெளில அ
ஆஹா வெளில யாருக்கு தச்சு குடுக்கல ரொம்ப வருஷோ ஆனுச்சா அதுனால எனக் கு ரொம்ப நாபகமே இல்ல நா யுட்யூப் பாத்து இப்ப ரீசண்டா அ பாப்பாவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இல்ல ஒரு அஞ்சி கவுன் மாடி தச்சே பாடி கவுன்
ஆமா
அ கவுன் மாரி தைக்கிறது காட்டன்ஸ் அது மாரி தச்ச அப்பறோ அத்தைக்கு ஒன்னு தச்சிருக்க எங்க அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் தச்ச எனக்கு ஒரு ரெண்டு மூணு தச்ச அவ்ளதா ஆனா எனக்கு கரெக்டா இருக்கு மத்த ரெண்டு பேருக்கு சரியா இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிற என்னானே தெரிய மாட்டுது
சிஸ்டர் நம்ம இப்ப வந்து ஒன்னொன்னு தக்கும் போதுமே ஏதாச்சு ஒரு மிஸ் டேக் கண்டிப்பா வருது அடுத்தடுத்து அடுத் தடுத்து நம்ம போகும்போது தா அந்த மிஸ்டேக் எல்லாமே நமக்கு க்ளியர் ஆகுது ஆனா எது தேச்சாலுமே ஏதாச்சு ஒண்ணு வந்துருது நமக்கு
ஆ ஆ நீங்க நீங்க உங்களுக்கு தச்சிருக்கீங்க
என்ன கேக்குறீங்க எனக்கு வந்து ப்ளவ்ஸ் தச்சிருக்க சுடிதார் தச்சிருக்கே இப்போ நா க்ளஸ்க்கு போய்ட்ருக்க டெய்லரிங் க்ளஸ்சு அதுல வந்து எனக்கு இப்போ சுடிதார் தா சொல்லி குடுத்துட்ருக்காங்க
ஓகே ஓகே எப்டி அம்பர்லா கட்டு அனார்கலி எல்லாமே
ஆமா அம்பர்லா கட்டு அனார்கலி அந்த பனல் கட்டு சொல்லிட்டு அந்த லேயர் லேயரா வருது அந்த மாரி கட்டு அது எல்லாமே வருது ம் ஆமா எங்க வீட்டு கிட்டல்லா இங்க தெருவுக்கு தெருவு டெய்லரிங் மிஷின்
ஓ ஆமா ம் பசங்க விளையாடிட்டு இருக்காங்களா சவ்ண்டார்க்கு
தூங்குறாங்க ஏங்க இது வந்துருக்காங்க
சேரி
தண்ணி விக்கி வச்சுடாதிங்க
அப்பற வேற எதுல எல்லா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு
ம்
ஹலோ
எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு சிஸ்டர் டெய்லரிங் மெகந்தி எல்லாத்துலயுமே கொஞ்ச கொஞ்சமா நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே கத்துக்கணு அப்டின்ற மாரி
ஓகே ஓகே ஓகே இப்ப நீங்க இதுல்லா கார்டனிங் மாரி எதாவது பண்ணிருக்கீங்களா
காடனிங் இங்க பண்றோ சிஸ்டர் ஆனா இங்க வந்து வீட்டு கிட்ட செட் ஆக மாட்டங்குது
ஓகே ஓகே ஓகே ஆஹ்ஹ்ஹ
எப்போ எப்பவுமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதாச்சு நட்டு வைக்கறனா வளருதா ஆனா என்ன ஆகுது எலி கோழி அந்த மாதிரி வந்து ஏதாச்சு ஒண்ணு குத்தி குத்தி அத வந்து எடுத்து போட்டுறது
ஆ
அதுவே ஒரு கஷ்டமாயிடுது அதனால அதுல இன்ட்ரெஸ்ட் டே போக மாட்டங்குது
கரெக்ட்டு தா
ம்ம் என்னங் என்னங்கா
அ நா இருக்கறது அபார்ட்மெண்ட்டு பால்கனிலதா ஒரு ஒரு மூணு நாள் தொட்டி ரோஸ் செடிய எல்லா வச்சிருந்த நெறையா கரெக்டா பூ வச்சு எங்க சைடு குரங்கு கொஞ்ச அதிகமா வரும் அது குரங்கு குரங்கு
ஓ குரங்கு இங்கியுமே குரங்கல்லாம் வரு ஆனா செடியல்லா எதுவும் பண்ணாது இந்த எலி கோழி இதுதா செடியெல்லா இது பண்ணி
சரி பண்ண எனக்கு பூவெல்லா பறிச்சு பிச்சு போட்டு போயிடு
அதுலயே நமக்கு அந்த ஆசயே போயிடுது செடி வளர்க்கணும்ன்ற ஆசயே
ஆமா அது அது கட் பண்ணு போது அது ஆட்டி விட்டுருதா செடிய அ அதுல உள்ள வேர் வந்து கொஞ்ச மேல வந்துடுது அது அப்டியே செத்து போயிடுது அந்த செடி போயிடுது அப்பற நம்மளுக்கு திருப்பி வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி வச்சு ஒண்ணு வளரலல்ல
இதே ப்ராப்ளம் தா சிஸ்டர் இங்கயுமே வாங்கி வைக்கிறது அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்றது அப்பற இதுவாயிறது அதுவே ரொம்ப கஷ்டமாயுடு ம்ம்
இந்த அதுக்கு பதில்லாம் இந்த புதினா நம்ம கட் நம்பயூஸ் பண்றோல வீட்டுக்கு அதுல உள்ள அந்த தண்ட எல்லா எடுத்துட்டு போய் வச்சு அது
நெறைய டைம் புதினா ட்ரை பண்ணி பாத்துட்டா அக்கா ஒன்னே ஒண்ணுதா வந்துச்சு அந்த ஒண்ணும் சரில்லாம போயிட்டு
அச்சோச்சோ ஆனா இங்க நல்லா புதினா நெறைய வச்சிருக்க கொத்தமல்லி வந்து எனக்கு செட்டே ஆகாது கொத்தமல்லி போட்டாலே வளரவே வளராது ஆனா ஒரு ரீசன்ட் டைமா ஒரு ரெண்டு தடவ வந்து கொத்தமல்லி நல்லா தளிர் விட்டு வந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆனா வந்து அது என்னன் தெரியல அப்டியே கொழுந்தா வரம்போது அது ரொம்ப மெலிசான த தண்டு தான அது
ஓ ம் ம் ம்
கத்தால மட்டுந் தா இங்க நல்லாருக்கு
இங்கியு அதேதா கத்தாழ மட் டுந்தா அத எதுவுமே எதுமே பண்ண மாட்டிங்க அதனால அக்கடானனு கெடக்கு
ஆமா அதுதா அதுதா அது ஒண்ணுதா நல்லா இருக்கு இப்ப அது ஒண்ணுதா இருக்கறதால இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்ட தண்ணி கூட ஊத்துறது கெடையாது மறந்து
ம் அதுக்கு தண்ணியே தேவ இல்ல சிஸ்டர்
ஆமா ஆனாலு ரொம்ப காஞ்சி போயிடுது ஓரளவுக்கு அதுல உள்ள ஈரப்ப தம் போனதுக்கப்றோ லாஸ்ட் டைம் அவ்ளோ நாள் ஊத்தாமலே வெச்சுட்டே சேரி போய் இப்போ கொஞ்ச ஊரு க்லா போயிருந்தனா அப்பல்லா ஒரு மாசல்லா தண்ணியு ஊத்தாம இருந்தோ சரி போய் ட்டு போலனு பாத்தா ரொம்ப அப்டியே ட்ரைய்யா ப்ரவுன் கலர்ல வந்து அப்ற இப்ப கொஞ்சோ இதா இருக்கு நல்லா வந்திருக்கு
ம்
ஊத்த ஊத்த கொஞ்ச நல்லா ஓரளவுக்கு இதா வந்திருக்கு
அங்க பாப்பாலா என்ன பண்றாங்க சீஸ்டர்
ஆ வெளாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு
ம் ம் ம் ம்
பையே டியூஷன் போயிருக்கா
ம் ம் என்ன ஸ்டாண்டட் படிக்கிறாங்க
பையே வந்து ஃப்ஃப்த்து
ம் ம் செரி சரி
ம் அ அதல்லா அவுங்க இது பண்ணிட்ருக்காருங்க வெளாடிட்டு
ம் ஓ செரி செரி
அங்க பசங்க என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க
குட்டி பையே இவ்ள நேரோ தூங்கிட்டு இருந்தாரு
ஆ
இப்பதா எழுந்தாங்க எழுந்து சாப்பறாங்க பாப்பா இப்பதா தூங்குனாங்க
சரி சரி
அவுங்க எழுந்தா இவுங்க தூங்குவாங்க இவுங்க தூங்குனா அவுங்க எழுந்து ப்பாங்க எப்பயாச்சு ரொம்ப ரேர்
ஆ ஒரு வகையில நல்லதுங்றே சண்ட போட்டுக்கிட்டே போ இவுங்க ரெண்டு பேருமே முழுச்சுக்கிட்டு இருந்தா சண்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்க சமாளிக்க முடியல
இப்பதா ரொம்ப சமாளிக்க முடிய்ல இவுங்களு வாய் பேச ஆரம்பிச்சு ட்டாங்ளா அவுங்களு வாயி பேசுறாங்ளா
ம்
பாப்பா அவுங்க அண்ணன போட்டு அடிச்சறா
அடுத்து ஆ அதேதா நடக்குது இங்யு
மொத்தமாவே எனக்கே வேணுன்ற மாரி பண்றா
ஆம்மா அது எல்லாரு வீட்லயு அப்புடித்தா இருக்காங்க போல பசங்க பொண்ணு பொண்ணுங்க மட்டும் அப்புடி இருக்குங்க போல
ம்
ஆ
ஒரு டீ குடிக்கும் போது பிஸ்கெட் குடுத்தா கூட கவரோட எனக்கு தா வேணுன்றா ஒன்னு கூட அதுல அவனுக்கு தர மாட்றா எது எடுத்தாலுமேக்கா எது எடுத் தாலுமே அப்டிதா
ஆ ஆ
அவங்க வந்து என் மேல ஒக்காந்தா கூட ஒக்கார கூட நா மட்டுந்தா
சேரி சிஸ்டர்
மழயெல்லாம் அங்க வருதாக்கா இங்க மழ வர மாரி இருக்கு
இங்க மழ வர மாதிரி இல்ல அ ஒரு மாரி இருக்கு ஆனா வெயிலு தா பொல பய
ஆமா ரொம்ப தாங்க முடியல வெயில் மழன்றதே ரொம்ப ரார இருக்க மாரி இருக்கு
ஆம்மா
இருட்டுது நல்லா மழ வர மாரி இருக்குக்கா ஆனா காத்தடிச்சு போயிடுது அந்த காத்து கொண்டு போயிடுது அந்த மழய
ஆமா ஆமா ஓ ஓகே சிஸ்டர் செரிங்க சிஸ்டர் அதா ஒரு கால் வருது நா கால் அட்டன் பண்ட்டு வரே சிஸ்டர் ஆ செரி செரி பாய்